கேக்குதா புள்ள
சூப்பர்ரா மச்சி எப்ர்றா
இல்ல தெறம பொறக்கு போதே தெறமையோட பொறந்த போல்டா நானு
சன்னா சாப்ட்டியா
ம் சாப்ட்டன் நீ சாப்ட்டியா
ஆ சாப்ட்டே என்னா சாப்ட்டே
ம் சாம்ப சி ரசோ வெண்டக்கா
நா சாப்ட்டவே இல்லையே
என்
ஏன்னா வேலையாருந்தே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியா
இன்னா வேல அ
இன்னா வேலைன்னா கைனிக்கி போற வேலைதா போய்ட்டு வந்தே
கைனில இன்னா வேல
மாடு கட்டினு அததா கட்டு வந்தே
ஆ எப்போ வச்ச அந்த பெயிண்ட்டா
மச்சி டாப்பு எத்துக்குண்ட
குல்ல
டாப் க்ரிமினலு
சொல்வது தா ஆ
டாப் க்ரிமினல்ரா டாப் க்ரிமினலு
ஆ ரிபர இருக்கா புழுவாத
ஆஃபரு ஆஃபர் வந்தது போட்ட
நீ கால தான ஓ ஐடியா லைன் பண்ணி பாத்தேன் டே
அப்படியா இப்பதா டா நா எடுத்துதே
ஆ இப்பதா எத்தியா
ஆ அ
இப்போ தாண்டா நா லைன் பாத் வாங்கிட்டு வரணும் ஐடியா
டே உனக்கு ஒண்ணுமே தெரியதுறா என்னடா நீ கத கொடுத்துருங்கற இப்பதான் நா பாத்தே எடுத்த சரி
எப்படி எடுத்த
முப்பது ரூபா ஆஃபர் வந்தது இராணுத்தி தொண்ணூத்தின்ம்பது டைமன்நு ஃபர்ஸ்ட் ஆ ஜஸ்ட் ஸ்பின் பண்ண இல்ல ரெண்டாவது விளையாண்ட ஸ்பின்ல அடிச்சு
அப்படியா என் கலரு பச்ச கலரா
ஆ அ
சரி நா லைன் பண்ணி பாப்பே
ஆ
இல்லண்ணா என்ன பண்ணலா
இல்லன்னா நீ நா ஒரு பத்து வாட்டி கால் பண்றேன் நீ பேசு
ஆ
நா ஒரு பத்து வாட்டி கால் பண்றேண் டா நீ பேசுறா
ஓ நீ வந்து எனக்கு பத்துவாட்டி கால் பண்றியா
உம் உம்
ஆ அப்பனா உனக்கு கிடைக்கலன்னு அர்த்தம்லா
ஆ புரியல
அப்பனா உனக்கு கிடைக்கலையா
கடசிச்சின் அர்த்தம்டா
கடசிச்சின் ஏ ஒரு நிமிஷம் இருடா ஒரு நிமிஷம் ஆ ஆ கேக்குதா
ஆ கேக்குது
ஆ பரவால்ல டாப்கண் எடுத்துருக்காரா ஆ
முத்தமிளும் ராஜேஸ்வரி சண்ட போடுறாங்கடா மச்சா
ராஜேஸ்வரி சண்ட போடுறாங்களா
ஆ நேத்து பேசுற புதின் சொல்றா இந்த மாதிரி நா ராஜஸ்வரி டேடிங் கூட்டன் போரன் டா அப்படின்றா முத்தமிழ் என்னடனா நானும் ஐஸ்வர்யா லவ் பண்ணிக்கே ரெண்டு வருஷமா அப்படின்றான்டா
எந்த ராஜேஸ்வரியா
நம்ம கிளாஸ் என்ன ராஜேஸ்வரிதா
நம்ம கிளாஸ் ராஜேஷ்வரியா சுதிர் லவ் பண்ணானாமா
ஆ ரெண்டு வருஷம் லவ் அவ என்ன சொன்னா ரெண்டு வருஷம் மா முத்தமிழ் ஒரு வருஷம் லவ் பண்ணிருக்கானா டேட்டிங்லா கூட்டு போனன்றண்ட அவ
எப்பா
அதனாலயா சண்ட போடுறங்கள மச்சா
அந்த பொண்ண போய் நீ லவ் பண்ணி இருக்க பாருமாச்சா அப்போ
ஏய் அப்போ ஆனா அவனுக்கு சும்மா சொல்றாங்கக்கு எனக்கு தெரியுது டா
சும்மால்லா சொல்லடா சீரியஸா லவ் பண்ணே எனக்கே தெரியுமேடா
உனக்கே தெரியுமா
உம்
டே மச்சா அவன் என்னா சொல்றா டே நானு கொடைக்கானல்லா போயிருக்கன் டா போட்டோல்லா அமுச்சிவுட்ற அப்றமா அப்டின்றாண்டா
கொடைக்கானலா போயிருக்கறாங்ளா
அ ஆ
அப்ப நீ ரொம்ப லேட்டா
அமான்டா நா லேட்டுன்னா என்னா சொல்றது
என்னா சொல்றது சொல்லு டேய் ஒங்கிட்ட பேசிகினே பெய்ன்ட்லா பு ஒங்கிட்ட பேசிகே பெயின்ட்ட பூசிகினன்டா கால்ல டேய் பேசர்து உட்டு உட்டு கேக்குது
ஹலோ கேக்குதா இல்லயா
ஆ இப்பதாங் கேக்குது டேய் உட்டு உட்டு தான்டா கேக்குது டேய் மேல வந்து பேசுறா டேய் சரிடா
பேசவே இல்ல
டேய் பேசறது உட்டு உட்டு கேக்குதுடா டவரே கெடைக்கலடா உன்
இப்ப கேக்குதா இப்ப கேக்தா
ஐய்யோ இப்போ கூட கேக்கல உட்டு உட்டு தா கேக்குது
இப்ப என்னாடா நீயி எப்பற்றா உனக்கு சவுண்ட் இல்லாம பண்றது
டேய் ஆஸ்பாட் ஆன் பண்ணி பேசறதாண்டா
டேய் அந்த மாறி ஒரு வசதி இல்லடா எங்க வீட்டுல இல்லன்னா ஏன்டா எங்கப்பா
பசங்க ஃபோன்ல இருந்து ஆஸ்பாட் ஆன் பண்ணிக்கிடா பசங்க ஃபோன்ல
டே பசங்களே இல்லடா எங்க ஊர்ல ஆஸ்பாட் ஆன் பண்றத்கூட அழுவாங்கடா
ஓ ஒ என்னா மொட்ட மாடிக்கி வன்ட்டியா
மொட்ட மாடிக்கி வர்ல ஃபோன் எடுத்து ஜன்னல வச்சிட்டவே நா கதையா பேசின்னுக்கற
ஆ
என்னா பண்றது வெயிலு அடிக்கிது அங்க வீடு கட்டிங்கறாங்கடா
வீடு கட்டுனுயிருக்கறாங்களா உம்
ஓலை வீடா
அ ஆ
ஓ கொட்டாவா
கொட்டாவா உங்க ஊர்ல கொட்டாம்பீங்ளா
ஆமா ஓலை வீட்லா கொட்டாதான
அத்தான்டா நானும் சொன்ன உனக்கு புரியிற மாறி ஆ
ஆ ஆ அப்டி கிடையாது அத்தா மனுஷங்க தாங்கனா அது வீடு மனுஷ தங்குனா ஓளவீடு மாடுங்கோ விலங்குங்கோ விலங்குங்க தங்குனா தங்குனா அது கொட்டா அ அ அ டேய் எல்லாருமே ரிச்சஸ்ட் ஃபேமிலிடா எங்க ஊர்ல மாடு கோழிக் எல்லாமே ஒரு ஒரு வீடு
ப்பா அடேங்கப்பா
மாட்டுக்கல்லா ஒரு ரூம் வேற இருக்கு மாடுக்கு
அ
தங்கர்த்துக்கு ஒரு எடோ அ அ
பரவால்லியே எங்க மாடுக்கு ஏ சி ரூம்டா இங்க
உங்மாட்டுக்கு ஏ சி ரூமா
ஆ வேற என்னலா இருக்கு கோழி கோழிக்கு
கோழிக்கு வந்து இங்கே கோழிக்குலா ஏ சி இருக்குது ஆனா அந்த மினி ஏ சி
ஓ மினி ஏ சி ஏர் கூலர்
அ
ஏர் கூலரா
அதேதா
டேய் இவங்க வீட்லல்லா மாட்டுக்கெல்லா ஏசி ரூமாண்டா டேய் சூப்பர்ராமச்சா வே தெரியதுறா உங்ளுக் உங்க உங்க ரூம்ல ஏ சி இருக்கா இல்லியா
எங்க ரூம்ல இல்லடா மச்சா
யே
ஏன்னா மாடி பிரயோஜனமா பால்லாதருதா நீங்க என்டா பண்றீங்கோ உழுகு என்னடா இது பிரயோஜனோ உங்ளு அக்க அப்டின்ட்டு ஏனு எங்ளுக்கு போட்ல
ஓ ஓ யார் போட்டு குடுத்தது ஏசிலா
அ
யார் போட்டு குடுத்தது ஏசிய
நாந்தாண்டா ந ட்ருபுள் இ ஸ்டூடன்ட் ஆச்சு தெரியாது உனக்கு
ஓ டே டிப்ளமோ படிச்சாவே அவுங்களே வேல வாங்கி தந்தறாங்கடா
அவுகளுக்க
எங்க ஊர்ல ஒருத்த டிப்ளமோ போறா கர்டா செகண்ட் இயர்தா அவவந்து டுவெல்து முடிச்ட்டு போனானா ஸ்ட்ரைட்டா செகண்டு இயரு அதா ஒரு வர்ஷோதா படிச்சா இப்போ தேர்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கற்துலா கெடையாது ஸ்ட்ரைட்டா வேல இப்ப வேலைக்குபொய்ணுக்குறா அ காலேஜ்லியே காலேஜ்லியேவே எட்துனு போயி ஒரு வர்ஷோ ட்ரைனிங் குடுப்பாங்ளா சம்பளோ வேற அதுக்கு ஒரு மாசத்துக்கு பதினஞ்சாயிரோ காலேஜ்லியே கூட்ணு போயி ட்ரைனிங் மாறி அ ஹ் ஹ
ஆ மஜ்ஜதா அப்பனா
சொல்றத கேக்குற சேர் நம்ளே பொயிட்டுக்குவோ டிப்ளமோவே காலேஜ் போரத்து குள் காலேஜ் கு போய் அரியர்தா எல்ல வச்சுனுருக்குறன்டா அருமையா டிப்ளமோ போய் இருந்தாவே டிகிரியும் ஈசியாசா வாங்கிட்டு இருக்கலாம் எங்க நான் ரெடிப்பா நீங்கள் ரெடியா
அப்பலாம் நம்ம
ய் நீ பேசுட்டுவான் ய் நீ பேசுதுவ அதை விட்டு விட்டு கேக்குது ஒண்ணு வெளியே வந்து பேசு இல்ல மொட்ட மாடில போய் பேசு உட்டு உட்டு கேக்குதுடா
ஆஹ் இப்ப நல்லாவே கேக்குது உம் ஃபேன் ஆஃப் பண்றா ஃபன் அதான டவர் கிடைக்க மாட்டாது
காலேஜல